ஓகே நம்ம வந்து இன்னைக்கு டிராவல் பத்தி பேசலாமா
ம்
ஓகே டெய்லி நீங்க எப்படி டிராவல் பண்றீங்க
நான் பஸ்லதான் டிரவல் பண்றேன்
நீங்க காலேஜ்கு டெய்லியும் பஸ்ல ட்ராவல் பண்ணுவீங்களா
ஆமா டெய்லியும் பஸ்லதான் டிராவல் பண்றே
மார்னிங் எப்படி உங்களுக்கு அதிகமா கிரவுட் இருக்குமா
ரொம்ப எக் ஸ்பெஷலி ஃபீக்கவர்ஸ்ல எல்லாம் சீட்டே கிடைக்காது
அப்போ நிஜமாலையே ரொம்ப கஷ்டம்தான்
உம்
அ டிராவல் டைம்ல யூஸ்வலி என்ன பண்ணுவீங்க
சாங்ஸ் கேப்பேன் இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ணுவேன் ஆஹ
ஆஹ் பஸ்ல உங்களுக்கு போகும்போது விண்டோ சீட்ஸ் புடிக்குமா
ரொ ரொம்ப அவுட் சைட் வியூ பாக்கணும்னா ஆசைப்படுவேன்
உங்களுக்கு டெய்லி எவ்வளவு நேரம் டிராவல் ஆகும்
அப்ரஸா ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும்
டிராவல் உங்களுக்கு எப்படி போரிங்கா இருக்குமா இல்ல என்ஜாய்பலா இருக்குமா
போரிங்கா இருக்கு பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா ஃபன்னா இருக்கு
நீங்க பஸ்ல போகும்போது தூங்கு தூங்குவீங்ளா
மெனி டைம்ஸ் ஒன் ஸ்டாப் மிஸ் பண்ணிருக்கே
ஐயய்யோ அப்பறம் என்ன பண்ணீங்க நீங்க
அப்றோ வேற எடத்துல எறங்கி திருப்பி பஸ் புடிச்சி என்னோட ஸ்டாப்புக்கு போனே
நைஸ் ரைனி சீசன்ல டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆ ரொம்ப டிராபிக் வெட் ரோட்ஸ் எல்லாமே ஹெட்டேக்கா இருக்கு
பட் ரெய்னி சீசன்லல்லாம் டிராவல் பண்றது ரொம்பவே ஜாலியா இருக்கும்ல
ஆமா எக்ஸ்பெசலி சாங்ஸ் கேட்டுட்டே போனா செம்ம வைபா இருக்கு
நீங்க பஸ்ல போகும்போது இயர் ஃபோன்ஸ்லா யூஸ் பண்ணுவீங்ளா
மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவே மியூசிக் கேட்பே அப்பறம் வந்து ரீல்ஸ் பாக்கும்போது
உங்ளுக்கு ஃபேவரட் சாங் ங்கலா இருக்கா ட்ராவல் பண்ணும் போது
ம் ஹூம் நெறைய மெலோடி சாங்ஸ் கேட்ப அதா எனக்கு மோஸ்ட்டா புடிக்கு
ஃபிரெண்ட்ஸ் கூடலா டிராவல் பண்ணுவீங்ளா நீங்க
ஆ ஆமா அப்பப்போ சீக்ரமா போய்டுவோ
ஆமா அவுங்க கூட எல்லாமே சிர்ச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டா அதோட ஃபீலே வேற லெவல் தா
கரெட் சம்டைம்ஸ் ரொம்ப லவுடா பேசிட்டே இருப்போ
நீங்க ட்ராவல் பண்ணும் போது ஏதாச்சும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
ஹெவி ட்ராஃபிக் இருக்கும் போது து ரொம்ப லேட்டாகி வீட்டுக்கு போகவே ரொம்ப லேட் ஆய்
அப்போ அட்டனன்ஸ் பிராப்ளம் ஆச்சா
ஆமா ஸ்டாஃப் கிட்டல்லா எக்ஸ்ப்லைன் பண்ணவே அப்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு
உங்குள்க்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமா ஜென்ரலா
ஷார்ட் ட்ரிப்னா புடிக்கு டெய்லியு கம்யூட் தான்
ப்ஃயூச்சர்ல உங்ளுக் ஓன் வெவிகல்ஸ் வாங்கன்னு ஆச ருக்கா
ஆமா நம்மக் கம்பஃர்டபுளா ட்ராவல் பண்ண லா கொஞ்சோ ரிலாக்ஸா
ட்ராவல்ல உங்ளுக்கு மோஸ்ட் என்ஜாயபள் மூமெண்ட் நா என்னது
மார்னிங் கூல் வெதர் கன்பார்ம் அதெல்லா கொஞ்சோ ப்ளசண்டா ருக்கும்
பீஸ்புஃல்லா இருக்கும்ல
ரொம்ப கொஞ்சோ ட்ரெஸ்ஸும் கொறையு நெறைய ஹாப்யாவுர்க்
ட்ராவல் பத்தி பேஸ்னால நமக்கும் டயடா ஃபீல் ஆகுது
டெய்லியு எக்ஸ்ஆக்ட்லி பட் அதுவு டெய்லி ரோட்டின்தா ரொம்ப கஷ்டோ
ட்ராவல் பண்ணா பண்ணும்போது அ சார்ஜ் வந்து இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க
ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ட்டு ஆ வெளிய வேடிக்க பாத்துட் வர ஆரம்பிச்சிடுவ
நீங்க பவர் பேங்க் லாம் கூட எடுத்துட் போவீங்ளா
ஆ அ மொத்த எடுத்துட் போவ் மாட்ட எப்யாவ்து எட்த்துட் போவே
மார்னிங்ல பஸ் மிஸ் பண்ணி பண்ணிர்கீங்ளா நீங்க அப்டி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க
நெறைய தடவ மிஸ் மிஸ் பண்ணிர்க்கன் ரொம்ப டென்ஷனா ருக்கும் அடுத்து பஸ் எது வர்தோ அதுல எறி டக்கு டக்குனு
அப்போம் பஸ் மிஸ் பண்ணிட்டா நீங்க ஆட்டோல போவீங்லா இல்ல என்னப் எதுலப் போவீங்க
அஆ எக்ஸ்ட்டாலா எனக்கு காஸ் கெடையாது ஆட்டோவா அதெல்லா ஆப்ஷன்லே இல்ல
ஓகே ஓகே ட்ராவல்ல புட் கேரி பண்ணுவீங்ளா நீங்க
வாட்டர் பாட்டில் மோஸ்ட்டா கேரி பண்ணுவே புட்ஸ்லாம் அவ்ளோவா கேரி பண்ண மாட்ட
செரி ஓகே ஆ லாங் டிராவல்ல ஸ்நாக்ஸ் வேணும்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க எப்யாச்சி நம்ம இப்ப லாங்கா ட்ராவட் ட்ரிப் போறா ட்ராவல் பண்றோன்னு வச்சிக்கோங்க நீங்க நறைய ஸ்னாக்ஸலா எடுத்துப்பீங்ள
கரெக்ட் பசிக்கு ஜார்னி ரொம்ப பெருசா இருந்தா ஸ்நாக்ஸ் எடுத்துப்பே இல்லனா பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பே
நீங்க ட்ராவல் பண்ணும் போது ஒரு அது பஸ் ஆர் ட்ரெயின் அதுல டிராவல் பண்ணும் போது எதாது உங்ளுக்கு எதாச்சி இன்ட்ரெஸ்டிங்கான பீப்பிள்ல மீட் பண்ணிருக்கீங்ளா
நறைய தடவ குட்டி குட்டி பசங்க கெழந்தைங்கலா வரு அதுங்க கூடலா ஜாலியா வெளையாட்டு வர ரொம்ப ஹாப்பியா இருக்கு
உங்களுக்கு கிட்ஸ் இருந்தா அ ஜர்னி எப்டி இருக்கு ஃபன்னா ஆகிடுமா
ஆமா எனக்கு கிட்ஸ்னாலே போரே அடிக்காது ஜாலியா விளயாண்டுட்டே இருப்பே
உங்களுக்கு நைட்ல டிராவல் பண்ண புடிக்குமா
ரொம்ப புடிக்கு விண்டோ சீட் கெடச்சா இன்னு சூப்பரா இருக்கு ஜாலியா டிராவல் பண்ணலா
ஆமா அதோட லைட்ஸ் அண்ட் ரோட் வியூல செம்ம ஏஸ்தடிக்கா இருக்குல்ல
ம் ஆமா ரொம்ப காமா ஃபீல் குட்டா இருக்
நீங்க டிராவல் பண்ணும் போது ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்ளா
மோஸ்ட்லி ரீல்ஸ் பாப்ப அப்பற சாங்ஸ் கேப்பே
ரு ரீல் பாக்க போய் நம்ம டெஸ்டினேஷனே வந்துரு
கரெக்ட் டைம் மே தெரியாது
ஆமா டைம் போறதே தெரியாது நமக்கு அ கொஞ்சம் சேம் பிளேஸா டெய்லி பாத்து பாத்து போர் அடிக்குமா உங்களுக்கு அ ட்ராவல் பண்ணும் போது
ஆ கொஞ்சோ போர் இருக்கு பட் இருந்தாலு டிராவல் பண்ணும் போது ஜாலியாதா இருக்கு
ஆமா அதுவு நல்லாதா இருக்கு டிராவல்ல வெதர் இம்பாடண்ட்டா
ஆ ரொம்ப இம்பாடண்ட்தா வெயில் அதிகமா இருந்தா கொஞ்சோ கஷ்டோந்தா
த்தோ நம்மல்லா அப்டியே ட்ராவலே பண்ண முடியாது வின்டர்லதா நல்லா இருக்கு ஏசி பஸ்லா கெடச்சா நல்லா ஹெவன் மாரி இருக்கு இல்ல
ஆமா ஏசி பஸ் எல்லா போனா கொஞ்சோ நல்லா இருக்கு ஃபீல் குட்டா இருக்கு
ஃபயூச்சர்ல ட்ரீம் டிராவல் பிளேஸ் என்ன உங்ளுக்கு
எனக்கு மொத என்னோட ஊர் சுத்தி இருக்ற எடத்தல்லா பாக்கணும்
ஃபரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போன செம்ம மெமரிஸா கிரியேட் ஆகும்ல
ஆமா ட்ராவல் மெமரிஸ்லா லாங் டைம் மைண்ட்லயே இருக்கும் ஜாலியா இருக்கு
இப்ப டா டிராவல் பத்தி பேசி பேசி எனக்கு இப்ப ஏதாச்சும் ட்ரிப்பு போனோம் போல ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்கு
எனக்கும் அப்படி தோணுது பட் ஆனா நம்ம பிளான் பண்ணா ப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க
சரி வாங்க நம்ம எங்கயாச்சும் போலாமா
போலாமே
நீ வந்து ஆ ஒரு டேட் சொல்லிக்கோ நம்ம அந்த டேட்ல வந்து பிக்ஸ் பண்ணி இந்த எடத்துக்கு போறோ நீ நானு அப்றம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் கூட்டிக்கிட்டு நம்ம வந்து காஷ்மீருக்கு போறோ
ஆ போலாமே
சரி ஓகே நம்ம ட்ரிப் போம்போது பாத்துக்கலா இப்ப நா வந்து வெக்கறே பாய் என்ன பாய் பாய்
பாய் பாய்